ஆ ஹலோ ஆ கேக்குது சொல்லுங்க
ஆ நானும் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருந்தே கேட்கவே இல்ல யாருக்குமே
ஆ என்னனே தெரியல என்னால யாருக்கும் கால் பண்ணவும் முடியல யாராவது கால் பண்ணாலும் அட்டன் பண்ண முடியல
ஓ ந நா பண்ணா எப்டி இருந்துச்சுன்னா ஏதோ வித்தியாசமா ஏதோ சொல்லுச்சு என்னன்னா ஏதோ ஒரு பிழை ஆயிடுச்சு அந்த மாரி ஏதோ
அதா அன்எக்ஸ்பெக்டட் ஏரர் தான காட்டுது ஆமா எதிர்பாராத பிழைன் ஆமா அதே தா எனக்கும் காட்டுது அதுதா என்னன்னு சொல்லிட்டு நானும் பேசிட்டு இருக்கே ஒருத்தருக்கு கா ட்ரை பண்ண அவருக்கும் போகல பண்ணவே முடியல
ஓ நானும் ட்ரை பண்ண போக போகவே இல்ல நா இப்போ ஒரு பத்து தடவ ட்ரை பண்ட்ட முடியல அப்புறந்தா சேரி இப்ப ஒரு வழியா வந்துச்சு
போட்லாமா போட்டா பாப்பாங்களா என்னன்னு தெரியல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கம்ப்ளைண்ட் போட்லான் பாக்குற
ஓ அதை இப்ப ஃப்ரெஷ் பண்ணி பாத்துட்டுதா திரும்ப திரும்ப ரெஃப்ரஷ் பண்ணிட்டு இப்போ பண்ணி பாத்த வந்துச்சு
அப்டிங்களா நானும் ரெஃப்ரெஷ் பண்ண ஆனா பண்ண முடியல இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி பேசுனப்ப கூட என்னால உங்ககிட்ட பேச முடியல அத ஜாயின் பண்ண முடியல
ஆ நைட்டு சாப்பாடு ரெடியா
ஐயோ இல்லங்க ரெடி பண்ணுங்க இப்பதா படச்ச படச்சிட்டு பூ கட்டிட்டு இருக்க
ஓ சேர் சேர்
அப்புறதா ரெடி பண்ணு மாவு கேட்டா அவுங்க லேட்டா ஆவுனிட்டாங்க கடையில
ஓ
அதனால அவுங்க வந்ததுக்கப்புறந்தா இது மாவு வந்ததுக்கு அப்புறம் தா ரெடி பண்ணும் சட்னி வேற ரெடி பண்ணும் ம் மாமியார் வேற வந்துருவாங்க என்ன பண்றதுன் தெரியல ஒரே கன்ஃபியூசனா இக்குதுங்க என்ன சட்னி அரைக்கிறதுனே ஒரே கன்ஃபியூஷனாக்குதுங்க அதாங்க பெரிய தொல்லையா இருக்கு காலையில தக்காளி சட்னியா நைட்டு என்ன சட்னி அரைக்கிறது அப்படின்ற மாரியே இருக்கு
உம் எங்க வீட்ல தோச தாங்க
ம் ம்
சாம்பார் இருக்கு சோ அத்னால கொஞ் சொ அந்த தக்காளி சட்னி மட்டு கொஞ்சொ சுல்லுனு அப்டியே கொஞ்சொ வச்ட்டு
ம்
சாம்பார் வெச்சு சாப்ட்டுக்கலா அப்டின்
எங்க ஓரவத்தி அப்டிதா பண்ணுவாங்க இந்த வெள்ளிக்கிழமனாலே வேல அதிகமா இருக்குல அதனால அவங்க ன்ன பண்ணுவாங்க காலைலே சாம்பார் வெச்சிருவாங்க நறைய வச் சிருவாங்க வெச்சுட்டு காலைல மதியொ நைட்டு மூணு வேலையு சாம்பார்தா
இல்லல்ல ஏப் இது ரொம்ப ஜாஸ்தி ஆயி இது இதுவாயிடுச்சு அதனால இப்ப நைட்டுக்கு சுல்லுனு கொஞ்சொ சட்னி கொஞ்சமா மட் ப்ப அந்த மாறி நறைய ஊத்தி சாப்பற மாறி இல்லாம தொட்டு சாப்புட்ற மாறி சட்னி வெச்சு சுல்லுனு வெச்சிட்டு சாம்பார் வெச்சு அ சாம்பார் கொஞ்ச பிளைண்டாதா இருந்தது அதனால வெச்சு சாப்ட்டுக்லா அப்டின் சொல்லிட்டு ஒரு பிளானு
நானு சாம்பார்தா வெக்கலான் இருந்த அதுக்குள்ள ஏ ஹஸ்பண்ட் வந்து இந்த கனவா மீன் இருக்குல அது வாங்கிட்டு வந்துட்டாரு
ஓ
சரின் சொல்லிட்டு அவருக்கு மட்டு அத செஞ்சு குடுத்துட்டு நானு ரசொ வச்சு சாப்ட்டு இனிமேல் பண்ணிட்டாதா இப்ப நைட்டுக்கு எதாவது பாக்கணு
எங்க வீட்ல இங்க மத்தியானம் சாம்பாரு அப்பளம் மஷ்ரூம்ல கூட்டு
ம் மஷ்ரூம்ல கூட்டா
ஆமா
ஏங்க என்னாங்க வித்தியாசமா சொல்றீங்க மஷ்ரூம்ல கூட்டு நா கேள்விப்பட்டதே இல்ல அ
எங்க மாமியார் செஞ்சு குடுத்தாங்க
அப்டியா
ஆமா நல்லா இருந்துச்சு தெரியலங்க எப்டியோ செஞ்சிருந்தாங்க பட் நா ஆ ஹா எப்டில்லா தெ எப்டி செஞ்சாங்கலா தெரியாது நா வரும்போ செஞ்சு வெச்சிருந்தாங்க
இல்ல அதுல பயிரு இருக்குமா அவங்க கூட்டுல
இல்லல்ல அந்த மாதிரிலா இல்ல ஆனா என்னனா மஷ்ரூம் பிரியாணி செஞ்சா உனக்கு புடிக்குமான் தெரில அதனால நானு இது இந்த மாரி கூட்டுமாரி செஞ்சுட்டேமா சாப்ட்டுப்பாரு அப்டினாங்க சரிங்த்தே அப்டின்னு சொல்ட்டு ஹலோ ஹலோ ஹலோ
இப்ப கேக்குதுங்களா
ஆ கேட்குதுங்க தீடீர்ன் கேக்ல
அதான் டிஸ்பிளே ஆஃப் ஆயிட்டு
ஓ ஃபோன் கொஞ்சொ ப்ராப்ளமா இருக்குன் சொன்னீங்களோ நேத்தே எடைக்க எடைக்க இந்த மாறி ப்ராப்ளம் வருதுல ஃபோன்ல ஹலோ கேக்குதாங்க